ஆ கேக்குதாங்க்கா
கேக்குதுமா உனக்கு கேக்குதா இல்லடா
ஃப்ரியாதா இருக்கீங்ளா
ஃப்ரியாதா இருக்கே
சேரி திடீர் ன்னு உங்க ஞாபகோ வந்துச்சா சரி அதா கூப்ட்டு பேச்லா அப்டின்ட்டு கால் பண்ணே
சேரி சேரி எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கறேன்க்கா வீட்டு்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நலம் அங்க எல்லா நலமா
ம் எல்லாரும் நலம் பையன் என்ன பண்றா இப்போ ஸ்கூல் போறானா இல்ல
இல்லமா வீட்லதா இருக் மூணு வயசுலதான சேர்த்த முடியு இப்போ ரெண்டர வயசு தா ஆச்சு
ரெண்ற வயசு தா ஆச்சுல்ல சேரி இருக்கட்டு நா ஏன் பெரிய புள்ளயவே பாருங்க நாலு வயசுலதா நா ஸ்கூலுக்கே போட்ருக்க டேரக்ட்டா எல் கே ஜி தா போட்ருக்கறே
ஆ இவனுக்கு கேட்டோ அங்க இந்த பால்வாடில கேட்டோ அவங்க மூணு வயசாகட்டு அப்புறொ கொண்டுவந்து விடுங்கன்னு சொல்லிட்டாங்க
எங்க நம்ம ஏரியால இருக்கிற சத்துணவா அக்கா சூப்பரா இருக்குக்கா அந்த சத்துணவு செம்மையா நீட் பண்ணிட்டாங்க பாத்தியா நீ போய் நம்ம
ஆ இவனுக்கு வெயிட் செக் பண்றது இன்ஜெக்ஷ்ன் தடுப்பூசி எல்லா அங்கதான
அப்படியா அந்த ஸ்கூ
அ ஆமா இந்த ஏரியாக்கு அந்த ஸ்கூல்ல தா தடுப்பூசி போடுவாங்க
ம் எனக்கு இங்க சர்ச்சில தா போட்றாங்க எங்க ஏரியா சர்ச்சில
நானு சர்ச்சுக்கு அங்க வந்துட்ருந்தே அப்பற இங்க மாத்திட்டாங்க இந்த ஸ்கூல் கட்னதுக்கு அப்புறொ இங்க மாத்திட் ட்டாங்க
அப்படியா இப்பவும் மாத்திட்டாங்களா என்னன்னு தெரிலயே ஒம்பதாவ்து மாச தடுப்பூசி போட்றதுக்கு போகணு
கால் பண்ணி அந்த சிஸ்டர்ட கேட்டுப்போ
ஆ அதுதாக்கா இது ஒம்பதாவ்து மாசத் தொடங்கி இருக்குது இந்த மாசொ தடுப்பூசி இருக்குது அவளுக்கு
பாப்பா ஒக்காராளா
ஆ ஒக்காறா ஓட்றா அதாது என்ன பண்றது புடிச்சு நிக்கறாக்கா இப்பவே நா படுத்துருந்தேன் வையே இல்ல ஒக் ஒக்காந்துட்ருந்தேன்னா என்ன அப்டே புடிச்சிட்டு ஏ தல வரைக்கு ஏறி புடிச்சிட்டு அப்டியே நிக்கறா பலொங் குடுத்து நிக்கிறா ட்ரை பண்றாக்கா இப்பவே அதிஸ் ஃபர்ஸ்ட் பாப்பாலா பாத்தீங்கன்னா அ ஓ அவ்ளக்கா இதெல்லா பண்ல அவளுக்கு நல்ல ஒடம்பு இருந்ததுக்கு என்னமோ தெர்ல அவ எல்லாமே லேட்டா தா பண்ணா இவ இவுளுக்கு அந்த அளவுக்கு ஒடம்பில்ல கா ஆமா இவ அது அந்த ஃபர்ஸ்ட்டு கொழந்த அளவுக்கு இவளுக்கு ஒடம்பில்ல
ஆ ஒடம்பு இல்லனாலும் பரவால்ல கொழந்த நல்லா ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா போது
அந்த அவ சாப்ட்ட விட இவ நல்லதெல்லா சாப்பறா இந்த இவ சாப் ப்பற இந்த இதெல்லா அவளுக்கு கெடைக்கல நாங்க குடுக்கவுல்லன் வைய இவுளுக்கு அதெல்லா இல்ல எல்லாமே அந்த நேந்த்ர பனானா பவுடரு அப்பறோ அ இந்த ஸ்ஸ் என்னது ஸ்வீட் பொட்டேட்டோ பவுடரு
ஆ
அ சக்கரவள்ளிக்கெழங்கல்லா இருக்குல்ல அத ஒலர்த்தி அத பொடி பண்றது அது அப்பறொ பாசிப்பருப்பு பவுடரு இதெல்லாமே அவுளுக்கு ஃபுட்டு நானு ஆடர் பண்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆ கம்மி இதுக்கு கெடைக்குதுன் சொல்லிட்டு அதெல்லா ஆடர் பண்றே அப்றோ டேட்ஸ் பவுடர் இருக்குல்ல பேரிச்சம்பழத்த காய வெச்சு பொடிப்பன் எல்லாமே இவுளுக்கு கெடைக்குதுக்கா ஆனா ஃபர்ஸ்ட்டு கொழந்தைக்கு நா இந்த அளவுக்குலா எந்த ஃபுட்டுல எந்த எஃபர்ட்டுமே போட்ல அவுளுக்கு எப்டி குடுத்தன்னா வரகு சாம தென பருப்பு ச சாப்பாடு
இதெல்லாம் விட அதுதா வந்து ரொம்ப நல்லது பெரிய புள்ளைக்கு குடுத்தீல அதெல்லா ரொம்ப நல்லது அதா சாம தென ராயில் வந்து சேத்திக்கொ ராய் கூழு இதெல்லா
லி ஒரு தடவு நேரொ ராகி
ஆ அதே மாரி உளுந்து வந்து முடிஞ்ச வரைக்கு உளுந்து கஞ்சி
நேத்துதா அத ரெடி பண்ண உளுந்த வந்து நல்லா கழுவி கருப்புளுந்து
ஆ
கருப்புளுந்து ஒடச்சது சரியா அத நல்லா கழுவி வெயில்ல காய வச்சுட்டு அப்பறொ வறுத்து பொடி பண்ணி ஆ கஞ்சி காச்சு குடுத்தன்னா சூப்பரா குடிச்சா ஒரு வேள அதனால இவுளுக்கு சளி புடிச்சிருக்குமோ அப்டினு எனக்கு ஒரு டவுட்டுக்கா அது கூலிங் தான
ஃபர்ஸ்ட் டைம்ல அதனால இருக்கலா
இருக்கலாம்
ஆ அந்த கஞ்ச இரு காய்ச்சறேல அதுல லைட்டா நல்லெண் நா ஒரு சொட்டு இல்ல நெய்யோ த்துட்டுக்கொ குடுக் த சளி புடிக்காது கரும்பு சக்கர லைட்டா
ம் கரும்பு சக்கர எல்லாத்துலயுமே நா ஆட் பண்ணுவ அவுளுக்கு
கரும்பு சக்கர போட்டுட்டு நெய்யி குடுப்போ நல்லெண்ண வேண்டா கொழந்தைக்கி ஜின்ன கொழந்த குட்டி கொழந்தயா இருக்கா அதுக்கு நம்ம குடிக் கே நல்லெண்ண போட்டுக்லா உளுந்து கஞ்சு நம்மளு குடிக்கலா
எனக்கு அந்த உளுத்தர் களி சொல்லுவாங்கள அது எனக்கு ரொம்ப புடிக்கும் ஆனா அது எனக்கு செய்யறதுக்கு தான் எனக்கு எப்படினே தெரியலக்கா அதுக்காகதா நா உளுந்து வாங்குனதே என்ன ஆமா கொஞ்சமா இவ்வுகளவாதா நா பவுட்ரு பண்ணி வச்சிருக்க
அதே மாரியே பவுட்ரு பண்ணீட்டு சுடு தண்ணி வச்சுட்டு நம்ம எப்பவும் பல களி யெல்லா செஞ்சிருக்கியா நீயி
ஆம்மா சுடு தண்ணியில அத போட்டு நல்லா கட்டி இல்லாம கிண்டி ஆ
இத நல்லெண்ண ஊத்தி நல்லா அப்டி தெறண்டு வரும் ஆமா ஆ வரூம் வர்றப்ப அந்த பக்குவத்துல எறக்கி வச்சிட்டு சென்டர்ல ஒரு குளி போட்டு
ம்
அதுல நல்லெண்ண ஊத்தி அதுக்குள்ள கரும் சக்கர போட்டுட்டு தொட்டு சாப்படணும் சாப்ட்டா உளுந்து களி சூப்பரா இருக்கும் அப்டி இல்ல அப்டின்னா தேங்கா ஜட்னி
தேங்கா ஜட்னியா ஓ தொட்டு சாப்டவா எனக்கு அந்த நல்லெண்ண ஊத்தி அ அல்வா மாரி பதத்துக்கு எண்ணெ ஊத்தி கிண்டிட்டே இருப்பாங்கக்கா
ஆமா
அந்த மாரினாலு எனக்கு ஓகே தா அது அப்டியே ஸ்டோர் டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி ரெண்டு மூணு ஸ்பூனு
எடுத்து ச அது கூட கருப்பட்டி இருக்குல்ல கருப்பட்டி பனங்கருப்பட்டி அதையு போட்டு ஆட் பண் ஆ ஆ அத ஆட் பண்ணி நல்லா கிண்டி அத வச் ச்சி நீ சாப்ட்டு பாரு ரொம்ப நல்லது
அதாகா கருப்பட்டியு நல்லெண்ணயு இது மூணு நல்ல காம்பினேஷனு
ஆமா சுக்கு கருப்பட்டி அது வெரும் ப கரு பட்டி கூட தெகட்டு ஆமா அது அர கிலோவே எவ்ளோனு வாங்கினே அன்னைக்கு
ம்
அத நா சும்மா கடிச்சு சாப்பிடுவ
என்ன பையனுக்கு சத்துமாவ நீயே செஞ்சியாம வீட்ல உ தங்கச்சி சொன்னாங்க அது லிஸ்ட் அனுப்பி வுட்டுருந்தா இந்த மாரி இதெல்லா வாங்கு இந்
ஆமா எல்லாமே வாங்கி அது ஒரு மூணு கிலோ வந்துரு எல்லாமே நூறு ஐம்பது அப்படிதா போடணு அப்படி போட்டாலுமே ஆ ஆமா
நீங்க அது எதுல பாத்தீங்க இந்த மாரி இது அளவெல்லா போடுறது
அது அளவு வந்து நம்மளாதா இது பண்ணிக்கிட்டோ பெரியவங்களுக்கு வந்து ஜாஸ்தி போடுற ஆமா முடிவ செஞ்சு வச்சிருக்கே மூணு கிலோ பக்க வந்துரு நா இந்த டைமு வந்துட் டு எனக்கு எ தங்கச்சிக்கு பெரியவளுக்கு சேத்து செஞ்சோ தங்கச்சிபொண்ணு குடிப்பால அதனால அவளுக்கு இவனுக்கு தம்பிக்கு சேந்து குடிச்சுக்குறாங்க நல்லாருக்கு ஒடம்பு வரமாட்டேங்குது ஆனா நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க அதாவது ஃபஸ்ட் எல்லா வந்து எ பையனுக்கு வந்துட்டு ஆமா ஃபஸ் ஸ்டெல்லா வந்து எ பையனுக்கு பாத்துட்டீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கு ஏதோ ஒரு தொந்தரவு இருந்துட்டே இருக்கு இப்ப அந்த பிரச்சனை எல்லா எதுமே கெடையாது
ஏ இவ அதெல்லா குடிக்கவு மாட்டா இவளக்கு குடுக்கலானு நெனைச்சாலு பெரிய பொண்ணுக்கு நல்லா இருக்குமா எப்படி பால்ல மிக்ஸ் பண்ணியா குடுப்ப இல்ல கூளு மாரியா
குடிக்க மாட்டான்றதுனால பால்லதா வந்து ஃபஸ்ட் தண்ணியில கலக்கிருவ பால காய வச்சு அதுல இந்த கலக்கனத ஊத்தி நல்லா கிண்டிருவ கிண்டி அது கூழ் மாரி ஆகுல்லையா ஓரளவு உத்தி கெட்டி ஆகுற சமயத்துல கோஞ்சமா நாட்டு சக்கரையு நெய்யு ஊத்திக்குவே நானு லைட்டா நெய் சேத்திடுவே அதுல சேத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆற வச்சு குடுப்பே அதுல செய்யறப்போ செஞ்சி முடிச்சிட்டு லைட்டா உப்பு போட்டாதா அந்த டேஸ்ட் குடுக்கு
ம்
அது உப்பு இல்லாம ஒரு டைம் குடுத்த கொழந்த குடிக்கல நானே டேஸ்ட் பண்ணி எனக்கு புடிக்கல
இவ நானு இந்த ரெண்டாவது கொழந்தைக்கு சென்ஜி கொடுக்குற மாரி ஒண்ணு இவளுக்கு அப்டியே கொடுக்கலாம்ல யோசிப் ப்பங்கா இங்க சத்துணவுல கூட கெடச்ச மாவெல்லா இருந்துச்சு
ஆ
இவளுக்கு கூழ காச்சி குடுக்கும் போது இவளுக்கு குடுக்கலா வாயிலே வாங்க மாட்டேங்கிறா
ஆ இவனுக்கு அந்த சத்துணவுல குடுத்ததெல்லா
வருது அப்டி
இது நல்லா இருக்கும்மா இதுல நெறைய நம்ம சேத்துவோ முப்பத்தி மூணு பொருளோ ஏதோ இருக்கு
ஆமா பாத்தே அந்த பில்லு பாத்தே ஆ கம்மியாதா ஆகுதில்ல வெலையு கம்மியாதா ஆகுது ம் ம்
தா ஆனா நல்லா நல்லா இருக்கு வந்துட்டு வெளியில எதுக்கு வாங்கி சத்துமாவு குடுக்கறதுக்கு நம்ம இந்த மாரியே குடுத்துக்லா இல்லையா
ம்
நம்மலா ரெடி பண்ணி குடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டுதா நா இந்த மாரி பண்ணி குடுப்போ அப்டினு சொல்லி குடுத்துட்ருக்கே
செரி அப்போ அடுத்த தடவ ஒனக்கு செய்யும்போது நீ எனக் கு சேத்து செய்டி நா அமௌண்ட்டு தரே சும்மா ஒரு ட்ரயலுக்கு என்னது
இ இப்ப இருக்க எங்கட்ட இருக்க ஒரு பவுடரு வந்துட்டு அது எப்புடியு ஒன்றர மாசோ ரெண்டு மாசோ த்துக்கு வரு அந்த அளவுக்கு இருக்கு நா குடிக்க மாட்ட தம்பிக் கு மட்டு குடுப்பே ஏதாவு ஒரு டைம் அம்மாக்கு குடுப்பே அம்மாவுக்கு சுகர் இருக்கு இல்லையா அம்மாக்கு சுகர் சேக்காம அம்மாவுக்கு குடுப்ப அம்மா குடிப்பாங்க
ம் ம்
அது நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கு பசி எடுக்கறது இல்ல ஜாஸ்தி
ம் ம்
நல்லா இருக்கு வயிறு ஃபுல்லான மாரி கொஞ்சமா குடிச்சாலு வயிறு ஃபுல்லாயிரு
சேரி சேரிக்கா எனக்கு ஒரு நாள் பண்ணி குடு நானு ட்ரை பண்ணி பாக்கறே இவளுக்கு ஏதோ ஒன்னு பண்ணி அவளுக்கு குடுத்து பாக்கறே நானு இது
பெரியவளுக்கு உளுந்து வாங்கி அதைய நல்லா ஊற வச்சுரு ஊற வச்சுட் டு நீ அத பொடி அத அறைச்சி குடுத்துடு பால் அரைச்சு அந்த பால்ல வந்து தேங்கா பா ஆ ஆ எ எப்டி சொல்றது
அக்கா அவந்தமாரி வலுவலுப் ப்பா இருக்குறது கூழ் மாரி இருக்குறது இதெல்லா தொட்டு கூட பாக் கண்ணுல பாத்தே வேண்டாங்குறாங்க்கா
அது வலுவலுன்லா இருக்காதுமா
இப்ப உளுந்து அரைச்சாலே ஒரு கூழ் பதத்துக்கது வந்துருமா அவ வாயில வச்சாலே கொமட்டிட்டு வருது அவளுக்கு
அது வந்துட்டு நீ என்ன பண்ணனுனா ரெ ஆ மொதவே இப்ப நீ இந்த டைம்ல அவ ஈவ்னிங் வந்து குடுக்கறது இப்ப நீ ஊற வச்சிரணு
இப்ப ரெண்டு ஸ்பூன்ல உளுந்து ஆ ஒரு ஒரு நா ஒரு பத் து பன்னெண்டு அரிசி போட்டுக்கோ நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குல
ம் ஆமா
அது ஒரு ஒரு பின்சுன்னு வச்சுக்கவே நம்ம கையில புடிக்கிற அளவுக்கு அந்த ரிசி போட்ரு உளுந்து உளுந்திருக்குல வெ வெந்தயோ இருக்குல்ல வெந்தயொ ஒரு வெந்தயொனாலு ஒரு நாலஞ்சு வெந்தயொ போட்டீனா போது போட்டு நல்லா ஊற ஃபஸ்ட்டு கழுவிட்டு ஊற வச்சுடு ஈவினிங் அவள கூப்ட போறக்கு முன்னாடி அதய அரச்சுரு அரச்சு கூல் காய்ச்சி வச்சுட்டு போ அந்த கூல் காய்ச்சறதுல வந்துட்டு எப்டி காய்ச்சனும்னா நா வந்துட்டு உனக்கு பசுமாட்டு பால் தா குடுப்பே
ஓ
அதனால அந்த பசு மாட்டு பால வந்து நா இந்த கூழு அரச்சுற்றோல்ல அரச்சத பாத்த த்துல ஊத்தி தண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சூடு பண்ண சிம்முலயே வச்சுதா அது செய்யணு கொஞ்ச டைம் எடுக்கு சிம்முல வச்சு நல்லா கெளறிட்டு அதுக்கு பின்னாடி கொஞ்சமா நாட்டு சக்கர வேணுனா நாட்டு சக்ர லைட்டா உப்பு அது கூட போட்டு நல்லா கலக்கு கலக்கிட்டு ஆ தேங்கா பால் எடுக்கில்ல அப்படி இல்ல ஒனக்கு பா ச மாட்டு பால் இல்ல அப்டின்னா தேங்கா பால் ருக்கில்லையா தேங்கா பாலூங் கூட அதுல ஊத் நல்லா கெளறிட்டு வாரத்துல ஒரு நாள் குடு நல்ல இடுப்புக்கு நல்ல பெலன் ஈவ்னிங் வந்து அவளுக்கு வந்துட்டு சாப்பாடுக்கு பொதுவா இத குடு
சேரிக்கா எனக்கு இந்த காலேல சாப்ட வெக்றத்தா கஷ்டமா ருக்கு நானு அது ரெடி பண்றதா அவ்ளா உம்
அது என்னன்
க்கா இருக்கா ஒரு நிம்ஷ்ஷொ பாப்பா அழுகுற நெனக்கிறே நா ஒனக் கூப்புற்றே
ஆ சேரிமா
உம் சேரிக்கா